என்னடி பண்ற
நானா இப்பதா சாப்ட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க
நானா இப்பதா கொஞ்சோ வேல இருந்தது பாத்தரல்லா வாஷ் பண்ணி வச்ட்டு இப்பதா ஒர்க்ல்லா முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கே செரி அதா உ கிட்ட அதா உன் கிட்ட ரொ பேசி ரொம்ப நாளாச்சா அதனால தா சேரி கால் பண்ணி என்ன பண்ற
டு வந்திருக்கே நானு உன்ட்ட பேசவே முடில
ஆ ஆ ரொம்ப இப்ப என்ன சொல்றது எக்ஸாம்னால ரொம்ப பிரஷர் அதிகமா இருந்துச்சோ
ஆமா ரொம்ப படிக்கவே முல்ல கஷ்டப்பட்டுதா படிச்சே நைட்ல ரெண்டுப் மணி மு ரெண்டர ஆயிருது தூங்கும்போது படிக்கிறக்கே முடில ஒண்ணுமே முடில ஆ அழுகையா வரு எப்படா லாஸ்ட் எக்ஸாம் வரு அப்டினு வெயிட் பண்ணி எழு தி முடிச்ட்டு முடிச்ச ஒட்னே கெளம்பி ஓடி வன்ட்டே
சேரி சேரி அங்க வெக்கேட் பண்ணிட்டியா ஹாஸ்டல்ல இருந்து
வெளிய வன்ட்டே டிச்சிங்கு போலா அப்டி வேற ரூம் எடுத்து தங்கிக்கலா உள்ள ரொம்ப ஸ்டிக் ட்டா இருக்குது அப்டின் சொல்லிட்டு
ரொம்ப நா நெறயா அது பண்ணாத இது பண்ணாத அப்டின்னு சொன் நெறயா ரூல்ஸ் போட்றாங்க ப்பே முல்ல அப்பாட்ட போன டைம் சொன்னே சேரி ஓகே இப்போ வெளிய போய் அதா அப்பா வந்துட்டு வெளிய போய்க்கலானு போன வருஷ சொன்னாரு அப்ற இந்த டைம் தா ஏதோ எழுதி குடுத்து அந்த லெட்டர்ல சைன் வாங்கறதுக்குள்ள சாமி ட்டே வாங்கிட்டே ஹெச் ஒ டி டையு வாங்கிட்டே ஆனா போயிட்டு அந்த ஆபீஸ்ல சைன் வாங்கி வாங்கிட்டே எங்க வார்டன் ஒருத்தி இருப்பாங்க அந்த மேமு போடவே மாட்டிங்குது சைன்னு அலையவுட்டே இருந்தாங்க இப்ப கடசில போட்டு கொடுத் து போயிட்டு வாமான்னு டாட்டா காட்டிடுச்சு
சேரி சேரி
ம் முடிச்சுட்டு அப்பற வந்து இப்பதா ஒரு வாரம் இருக்கு
வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிருச்சா
ம் ஆயிறுச்சு
வந்து ஒரு போஃன் கூட நீ பண்ல எனக்கு
ஒரே ஒண்ணுமே முடிலல்ல ப் ப்பா எந்திரிக்கிறது தூங்கு சாப்புறது தூங்கறது இதே மூணு வேலைக்கு பண்ணிட்டு இருந்தா
சேரி இன்னக்கு என்ன சாப்பாடு பண்ண
நானா இன்னக்கு அப்பா சிக்கன் எடுத்ட்ட்டு வந்து குடுத்தாரு
சேரி
சிக்கன் செஞ்சே ஆனா வந்துட்டு அவ்வளவுக்கா நல்லா வரல அப்பா வந்து திட்னாரு எப்போமே இதே மாரி தா பண்ற நா ஒரு நல்லாவே இல்ல நல்லா இல்லன்னா ஓரளவுக்கு ஓகே ஆனா ரொம்ப எப்டி சொல்றது நார்மலா இ நார்மலா தா இருக்கு கடயில செஞ்சற மார் லா இல்ல அப்டின்னாரு நீ துர்க்காட்ட கேளு துர்க்கா வந்துட்டு அண்ணா சோ சாப்பாடு செஞ்சு தருவன்னு சொன்னா அவ நல்லா செ செய்வாளாமா அவள்ட்ட கேட்டு கத்துக்கோ அப்டின்னு சொன்னா ங்க நீ அன்னக்கு செஞ்சில ஒரு சாப்பாடு சிக்கன் கொழம்புல எப்டி செஞ்ச
அது வந்து மொதல்ல வந்து சிக்கன்ல்லா நல்லா கழுவி வச்சுக்கோ மஞ்சத்தூளு அதெல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வா கழுவி வச்சுட்டு அது தனியா வச்சுக்கணு அதுக்கு அ அதுக்கப்புற வந்து சின்ன வெங்காயம்
நா ம நா என்ன பண்ணுனா சும்மா தண்ணிரூத்திதா கழுவுவே மஞ்சத்தூள்லா போடவே மாட்டே
மஞ்சத்தூள் போட்டு கழுவி தனியா வச்சுக்கொ அதாவது வந்து இப்ப கடையில இருந்து வாங்கி ட்டு வந்தாலுமே அந்த அந்த அதாவது எப்டி சொல்றது து கிளீன் பண்றக்காக தா சுத்தம் பண்றதுக்காக தா மஞ்சத்தூள் போறது டேஸ்டுக்காகல்லா போறது கெடையாது அது மஞ்சத்தூள் போட்டு கழுவு னா வந்து கொஞ்சொ சுத்தமா இருக்கு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அதுனால நா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடுவே எப்பொழுதுமே அப்பறோ எண்ண எண்ணெ ஊத்தி எண்ண ஊத்தி கடுகு கருவாப்ல அதெல்லா போட்டு சின்ன வெங்காயோ வந்து நல்லா நெறைய தொழிச்சுட்டோம்னா அது
நா வெரவு நா பெரிய வெங்காயோ தா போடுவே சின்ன வெங்காயோ போடவே
பெரிய வெங்காயோ போட்லா ஆனா வந்து சின்ன வெங்காயோ போட்டா இன்னு நல்லா இருக்கு டேஸ்ட்டு
ஓ சேரி சேரி
ஹலோ
சேரிடி அடுத்தது
அ சின்ன வெங்காயோ வந்து நீ கட் பண்ண வேணா கட் பண்ணாம குட் அதாவது வந்து ரொம்ப பெருசு பெருசா இருந்தா ரெண்டா கட் பண்ணிக்கலா குட்டி குட்டியா இருக் கு அப்டின்னா அப்டியே முழு வெங்காயத்தையு எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி கொஞ்சொ பூ பூண்டு வந்து வெங்காயத்துல வந்து காவாசி வெங்காயோ வந்து ஒரு கப் இருந்ததுன்னா பூண்டு வந்து அர கப் பு இல்லன்னா அர கப்பு விட கொஞ்சோ கம்மியா அது கூட கொஞ்சமா ஒரு கொஞ்சமா இஞ்சி எல்லாத்தையு போட்டு மிக்ஸில போட்டு நல்லா அரச்சிட்டு அந்த அந்த விழுத வந்து கொண்டு வந்து இந்த இதுல போட்ணு வெங்காயத்தோட வணங்குறப்ப போட்டு ஒரு ரெண்டு மொளகா போட்டு கருவப்ல எல்லா போட்டு வணக்கீட்டு அதுக்கப்பறோ வந்து தக்காளிய வந்து நல்லா பேஸ்ட்டு பண்ணிதா அதாது வந்து அரச்
நாலா தக்காளி எல்லா போடவே மாட்டேனே ஏ
தக்காளி போட்ணும்ப்பா அப்பதாம்ப்பா நல்லா இருக்கு தக்காளி வந்து நீ அறிஞ்சு போட்றத விட ட நல்லா அரச்சு இ பேஸ்ட் பண்ணி போட்டோன்னா இன்னு நல்லா இருக்கு இல்ல ஆஹ அப்டி எல்லா இல்ல தக்காளிய வந்து நீ பச்சையாவே அப்டியே போட் டு நீ அரச்சு அத வந்து அந்த இதுக்கு நல்லா வெங்காயோ ஆ அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சவாசோல்லா போனதுக்கு அப்றோ நல்லா வணங்குனதுக்கப்புறோ இந்த தக்காளிய எடுத்து நல்லா வணக்கி சுருள வணங்குனதுக்கு அப்றோ அ உப்பு மஞ்சத்தூளு அ கரம் மசாலா கறி மசால் தூள் எல்லா ஆ அ இப்போ வந்து உப்பு கொ உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கணு மஞ்சத் தூள் கொஞ்சோ போட்டுக்கணு கால் ஸ்பூன் போட்டுக்கோ கறி மசால் தூள் வந்து ரெண்டு இப்போ நீ எடுக்குற சிக்கனோட அளவ பொறுத்து இப்போ ஒரு கேஜி ஆ ஆஃப் கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அர கிலோ அப்டியெல்லா இருக்கும்ல நம்ம அந்த சிக்கன் போட்ற அளவப் பொறுத்து அந்த மசாலாவோட அளவு மாறு செரியா ஆ மல்லி த்தூளு இப்ப ஒரு அர கிலோ எடுக்குற அப்டின்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கறி மசால்
நா சிக்கன் பொடி மட்டுந்தா போடுவ
நீ வந்து சிக்கன் மசாலா யூஸ் பண்றத விட இந்த மாரி ஐட்டங்கள்‌ ஆ இந்த மாரி ஒரு மசாலால்லா போட்டு பண்ணும் போது வந்து இன்னு நல்லாருக்கு ஆ தக்கா அந்த தக்காளி வணங்குன ஒட்னே சிக்கன் போடக் கூடாது ஆ இந்த கரம் மசாலா மல்லித் தூளு மஞ்சத்தூளு கறி மசால் தூள் இதெல்லா போட்டு எல்லா நல்லா அந்த எண்ணெ வந்து பிரிஞ்சு வரணு கொஞ்சமா வேணா அந்த அடி புடிக்காம இருக்கறதுக்கு தண்ணி ஊத்திக்கலா கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கலா நல்லா அந்த கொதிச்சு அந்த சுருள வணங்கி அந்த ஆயில் வந்து மேல வந்ததுக்கு அப்புற நீ சிக்கன் போட்டு நல்லா ஒரு நல்லா வணங்கன்னா அந்த ஒ அந்த கலர் மாறு தெரியுமா
ஆமா ஆமா
ஆ கல சிக்கன் உள்ள போட்ட ஒட்னே வந்து நம்பளுக்கு கலர் மாற்
வெள்ள வெள்ளேர்னு இருக்கும் அதுக்கப்புறந்தா மாறு
அது உள்ள போட்டு கொஞ்ச நேரம் வணங்குனென்னா அந்த வெள்ளக் கலர்ல மாறும் அதுக்கப்புறம் கொஞ்சமா நமக்கு வேணும்னா வந்து லைட்டா தண்ணிவிட்டு அப்டியே மூடி வெக் கினு சிம்லதா வேகனு பாஸ் ட்டா வெந்து ஃபாஸ்ட்டா வெக்கக் கூடாது வேகமா வெக்கக் கூடாது அடுப்ப மெதுவா வெச்சு
பண்ணுவேனா சிம்முல வக்க மாட்ட வேகமாக இருந்தாதா டக்குனு வெந்துருண்டு வெச்சுருவே
அப்டி வெச்சா வந்து அந்த மசாலால்லா உள்ள போகாது அந்த கறிக்குள் அந்த கொ கறிக்குள்ள வந்து அந்த மசாலா எறங்காது நீ இதே வந்து மெதுவா வச்சு அந்த கறி வெந்துச்சுன்னா அந்த கறில வேன்னா அந்த மொத்த மசாலாவோட இதுவு வந்து ஜூஸ் ஸு வந்து எறங்கு அப்டி இருக்கையில வந்து ஒனக்கு வந்து இன்னு டேஸ்ட்டு நல்லாருக்கு நல்லா வணங்கி எண்ணெ பி கடைசியா பாத்தன்ன வையே எண்ணெ பிரிஞ்சு வரு
ம் ம் ம் ஆ பிரிஞ்சு வரது வந்துட்டு ரெட் கலர்லதா இருக்கு
ம் செவப்பு அது அந்த எண்ணெ பிரிஞ்சு வரையிலேயே நமக்கு வந்து அது தெரியு ஆ கறி வெந்துரிச் சே அப்டின்னு அப்ப வந்து ஒனக்கு கொஞ்ச காரமா இருக்கமா அப்டின்னா கூட நீ வந்து கொஞ்சமா அது கூட வந்து நீ ஆ சிக்கன் போடையிலேயே வந்து தேங்கா இருக்குல்ல இன்னு கொஞ்ச டேஸ்ட் அதிகமா வேணு அப்டின்னா தேங்கா இருக்குல்ல தேங்காவ வந்து நீ என்ன பண்ணுனா சில்லு சில்லா ஆ பீஸ் பீஸா கட் பண்ணி அந்த சிக்கன் கூடவே போட்டு நல்லா அந்த சிம்முலேயே அந்த இது தேங்காயு வேகணு வெந்துச்சின்னா அப்புற கடைசியா எற க்கப் போவையில மல்லித்தழையே தூவி எறக்கி வெள்ள சாப்பாடோட வச்சு சாப்ட்டு பாரு செம்மையா இருக்கு
நா எல்லா இப்ப நீ சொன்னதுல பாதி பொருள் கூட போட மாட்டோ போலையே
நீ நெஜமா சொல்றே நீ இதெல்லா பண்ணிபாரு இப்டியல்லா செஞ்சு அப்பாட்ட குடுத்து பரு சாப்ட்டு சூப்பரா இருக்கு
நீ செஞ்ச மார வரல இது நார்மலா ஓக்கே நார்மலா செய்யணுன் செஞ்சுவச்ருக்கே அப்டிதா இருக் குது ஆன ஓக்கே சாப்பறதுக்கு ஓக்கே தா ஆனா ர நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பர்ற அளவுக்கு இல்ல அப்டின் சொன்னாரு அப்டி அதா சரி ஓக்கே உன்ட்ட கேக்க சொன்னாருன்ட்டு அதா கேட்டே ஞாபக வந்துச்சு இப்பதா
சேரி சேரி செரி இந்த மாரி அடுத்த தடவ செஞ்சு பாரு நல்லா இருக்கு ஆ ஏன்னா நா வீட்ல அதிகமா சிக்கன் எடுத்தாங்கன்னா இப்டிதா செய்வே இல்லன்னா நா இன்னொரு மெத்தோடுக் இன்னு வேற மாரி கூட செய்யலா ஆனா ஃபஸ்ட்டு இத செஞ்சு பாரு இத செஞ்சு பாத்துட்டு டேஸ்ட் எப்டி இருக்குன் சொல்லு அதுக்க ப்றோ வேணா இதுவு நல்லால்ல ஆ அது மாரியு பண்ணுவாங்க ஆனா அத விட இது பெட்டரா இருக்கு அதுவு நல்லாருக்கு அது வந்து இந்த கிரேவி மாதிரி வெப்பாங்கல்ல அந்த மாரி பண்ணா அதுக்கு செட் ஆகு இது வந்து அப்டி கெடையாது இது வந்து நார்மலா இந்த வறுவல் மாரி
சேரி சே அது கொழம்புக்கு தா அந்த தேங்காய அரைச்சு ஊத்துவாங்களா
ஆ ஆமா அதுக்குதா வந்து இந்த அரைச்சு ஊத்துவாங்க தேங்காய எல்லா தேங்கா முந்திரி பருப்பு அந்த மாரி போட்டு அரைச்சு ஊ
ஆ முந்திரி பருப்பு ஞாபக வருது பாதாமு போடுவாங்ளா என்ன
பாதாம்லா போட மாட்டாங்க முந்திரியு தேங்கா சோம்பு இது மூணு அரைச்சு போடுவாங்க ஆனா இதுக்கு வந்து அது போட தேவையில்ல நா அது வந்து இன்னொரு நாள் சொல்லித்தரே ஃபர்ஸ்ட் இத செஞ்சு பாரு இத செஞ்சு பாத்துட்டு எப்டி இருக்குன் சொல்லு அதுக்கப்றோ அது வேணா இன்னொரு நாள் நா பாத்துட்டு சொல்லித்தரே
ம் சேரி ஓக்கே
ஆ சேரிடி அப் அப்பா எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரா
ஆமா சாப்ட்டு இப்பதா வேலைக்கு போனாரு அவரு அவருத் சொ திட்டிக்கிட்டே இருந்தாரு என்ன செவா ஒரு நாள்தா வாரத்துல வாங்கனந்து வந்து தரே அதுவு ஒழுங்கா செய்ய மாட்டியா அப்டின்ட்டு
சேரி சேரி
நா என்ன பண்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாரி செஞ்சே அது நல்லா வரல அப்டின்னே
சேரிடி சேரி சேரி நீப்பா சேரி நீ பாரு எனக்கு கொஞ்சோ ஒர்க் இருக்கு இப்பதா அம்மா கூப்ட்டாங்க நா என்னன் போய் பாக்குறே பாத்துட்டு ஃப்ரீயாயிட்டு உனக்கு கூப்பட்றே
ம் சேரி ஓக்கே
சேரி வெக்கிறே
ம் சேரி டி பாய் டி
ஆ பாய்